ம் என்ன ப என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
ஓகே ஓகே
ம் அதா பசங்க வந்துட்டு ஸ்கூல் போறது உங்க பொண்ணு கரெக்டா ஸ்கூல் கெளம்பி போயிடுமா
ஆ கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அதாவது நா ப்ரீகேஜி வந்து இன்னொரு ஸ் கூல்ல வுட்ருந்த அங்க வந்து என்ன ன்னா எனக்கு பாப்பா அப்பதா நா டெலிவரி ஆகி ரொம்ப பாப்பாவ நா என்னால முடியல பாக்க ஆ அவள கொண்டு போய் ஸ்கூல்லல்லா விட முடில எங்க அம்மா வீட்லயே போய் இருந்துகிட்டே அதனால அப்ப அப்பதா இங்க வரம்போதுதா விட்டுட்டு இருந்தனே பட் ஆனா வந்து அவ எப்படி கத்துக்கிட்டானே தெர்ல யூடடயூப்ப பாத்து அப்படி இப்படின்னு நா வுட்டதெல்லா வச்சி கத்துட்டு இப்போ ஸ்கூல்ல இன்டர்வியூலலா சொல்லிட்டா எல்லாமே வந்து சொல்லி உள்ளக்கதா சேத்து வுட்டுட்டோம் கொஞ்ச நாள் வந்து ஒரு மூண் நாள் நாலு நாள் அழுதா அதுக்கப்புறம் வந்து அதுதா ஆயி போச்சு அதனால இவளுக்கு ரெண்டு மண் நேரம் தா ஸ்கூலு
உம் சுதீப்
அதனால பேயிட்டு ஆமா இப்பமு இப்பமும் வந்து இவளுக்கு சிப்ட்டு மாரி இவளுக்கு வந்து மார்னிங் சிஃப் இவளுக்கு வந்து எ ஆஃப்டர்நூனு மத்தியானோ ஒரு அதுக்கடுத்து மூணு மாசம் காலைல அந்த மாரி
ஆனா அது கொஞ்சம் டைமிங் மாறி மாறி போட்டு
ஆமா இப் இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னத்த பன்னெண்டு மணிக்கு கிளப்ப வேண்டியது இருக்கு கெளப்பி அவள வந்து அவ அப்பதா டயர்ட் ஆகுறா என்னன்னா எனக்கு தூக்கம் வருதுங்குற அ பாத்ரூம் போணும்பா காலைல்னா சீக்கிரமா கெளம் ச்சி அ அவுங்கவுங்க வேலைய முடிச்சுட்டு நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இது வந்து தூக்கம் வந்துருது இவுங்கள
காலைல எழுந்துருச்சி ப்ரெஷ் பண்றீங்களா ப்ரெஷ் பண்ணவுன்னே குளிங்க குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போடுங்க வாங்க சாப்ட்ல்லாம் தல சீவி விட்ற அப்டியே பேக் எடுத்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லுங்க அது கொஞ்சம் லேட்டா கெளம்புனா என் பையன் ஒன்பது மணி ஸ்கூலுக்கு பத்து மணிக்கு தாங்க போவான்
ம்ம்ம்
ஏன்னா அவ எழுந்திரிக்கறதுக்கே ஒம்போதே கால் ஒன் ஒன் ஒன்பது மணி ஆயிடு
உம்
எழுப்பி நா போ மாட்டே நா இன்னக்கி எந்திரிக்க மாட்டே எனக்கு ஸ்கூல் லீவு இன்னிக்கி நா ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்ட அவரு லீவ் விட்டுட்டாரு ஸ்கூலுக்கு அப்டியெல்லா சொல்லுவாரு என்ன மட்டு எழுப்புற அப்பாவ எழுப்ப மாட் அவர எழுந்திருக்க சொல்லு நா எழுந்திருக்கிற
ம்ம்
அவரு எந்திரிச்சாதா நா ஏந்திரப்பே லெ எப்ப பாத்தாலு என்னையே வந்து ஏந்திரி ஏந்திரி ஸ்கூலுக்கு கெளம்பு ஸ்கூலுக்கு கெளம்பு னு சொல்ற நீ போய் அப்பாவ சொல்றியா
உம்
ஆகிருங்க
ஐய்யோ ஐய்யோ
அவரு அப்பா செல்லமாயிட்டாரு அவங்க அப்பா இங்க சைதில தில இருந்து வர வரைக்கு அம்மா செல்லமா இருந்தாரு இப்டி கண்ண காம்ச்சா கூட ஒரு என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாரு
ஆ
அவுங்க அப்பா அப்பல்லா கொஞ்ச ஃபீல் பண்ணிட்டுருந்தாரு ஏ பைய நா வந்தா என்ன அப்பான்னு கூப்புடுவானா
ஆ
அந்தளவுக்காவது நா அவனோட அப்பா நாந்தான்றத தெரியுமா அவனுக்கு ஏனா அவர் பொறந்த நாலு நாள்ள கெளம்பிட்டாரு இருவதாந்தே தி ஆமா இருவதாந்தேதி அவ டிசம்பர் டுவெண்ட்டி அவ பொறந்த நாள் அ ஆ கிறிஸ்மஸ் அன்னைக்கி அவருக்கு ஃபிளைட்டு
அச்சச்சோ
ஃபோர் டேஸ்சா இதுவே அவரு முன்னாடி கெளம்பற மாதிரி இருந்துது நா ஆனா ப்ரே பண்ணிட்டே இருந்த அவரு டெலிவரிய முடிச்சதுக்கப்புற போனு டிக்கெட் வந்துட்டு ஆ ரெண்டு மூணு டைம் டிலே ஆயிச்சு
காஃப்
டிக்கெட்டு வந்து ரெண்டு மூணு டைம் டிலே ஆயிடுச்சு அவரு முன்னாடியே கொஞ்ச பீரிவியஸாவே கெளம்புற மாரி இருந்தது நல்ல வேல நார்மல் டெலிவரி தாங்க ஆச்சு
நீங்க சொல்றதுன்னா பத்தா என்னைய மாரியே இருக்குங்க நா என்ன பண்ணுவன்னா இப்ப எ ஹஸ்பண்ட் வந்துருந்தாங்க அப்ப வந்து நா வந் து நாங்க மூணாரு போனோ மூணார் போயிட் டு நா வந்து எ அந்த மூணார்ல வந்து எ ஹஸ்பண்ணோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட நா சொல்லிட்ருக்கெ அ இந்த மாரி வந்து எ ஹஸ்பண்ட் வந்து கெளம்பிடுவாங்க இன்னு டூ டேஸ்ல டிக்கெட்டு வந்து அங்கேர்ந்து இது பண்டாங்க இன்னு கன்ஃபாகாம் கன்ஃபாம் ஆகாமயே இருந்துச்சு நா ஓகே அ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு நா வந்து எனக்கென்னனா இல்ல இன்னு டூ டேஸ்ல கெளம்பிருவாங்க சிஸ்டர் என்ன பண்றத்னே எனக் தெர்ல அப்டின்ட்டு எனக்கு ஒரு மாறி இருக்கு இங்க கூட என்னால ஹாப்பியா இருக்க முல்ல இன்னு ரெண் நாள் கழிச்சு அவங்கதா கெளம்பிருவாங்கல்ல ன்ட்டு அப்பற அந்த வேன்ல வச்சு நானா யோஸ்சிட்டு வர இன்னு நம்ம திருச்செந்தூர் போலையே நாங்க எப்பொதுமே கோவில் போயிருவோ இந்த தடவ போகல எனக்கு வந்து ரொம்ப வரா வருத்தமாவே இருந்துச்சு உண்மைக்குமே மிராக்கிள் தா அன்னைக்கி அன்னைக்கி நா நைட்டு நா வேன்ல வந்து யோசிச்சுக்கிட்டே வர்றே அ அந்த மாரி வந்து இப்டி வந்து திருச்செந்தூர்னா போலயே அவுங்க வந்து எப்டி போ போறாங்க இன்னு டூ டேஸ்ல கண்டிப்பா போ முடியாது இன்னு எல்லா ஜாமாலா வாங்கணு வாங்கிட்டு கெளம்பிருவாங்களே அப்டின்னு சொல்லிட்டு பொழம்பிக்கிட்டே வர்றே நானு அ நானா மனசுக்குள்ள பொழம்பிகிட்டே வரே இவுங்கட சொல்லல இவுங்க கரெட்டா வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபோன் நோண்டிகிட்டு ருக் க்காங்க அப்ப சொல்றாங்க அ மொபைல வந்து எடுத்து பாத்துட்டு அ ஹம் பானு டிக்கெட்டு வந்து டொண்ட்டி ஆக்கிட்டாங்க அப்டின்னாங்க நாங்க ஹ ஒனே இன்னு டொண்டி டேஸ் இருக்கா அப்டின் ட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெர்ல மிராக்கிள் ட்டு நெனச்சு பாருங்களே எனக்கு நெனச்சிட்டு வர்றே இவுங்க சொன்னோனே எப்டி இருக்கு என்னது டொண்ட்டி டேஸ்சா அப்டின்ட்டு நா சிரிச்சிட்ருக்கே எ ஹஸ்பெண்ட் அ உனக்கு சிரிப்பு வருதா எனக்கு அப்டியே வெறுப்பு வருது அப்டி சொல்றாங்க அவுங்களுக்கு அப்ப என் கூடனா இருக்க விருப் அவுங்களுக் கென்னன்னா அ அதாவது டிக்கெட்டு மாத்தி மாத்தி போட்டுருவாங்களோ எனா வந்து ஏற் கனே இந்த சண்டல்லா நடந்துட்ருந்துச்சே நெறையா ஆ நெறைய அது போட்றாங்க பாம் போட்றாங்க அந்த மாரினா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதனால வந்து அவுங்களுக் பயோ அவுங்களுக்கு ஆ டிலயே எனா ரெண்டு பொன் கொழந்தைங்க அப்டிங்கும்போது படிக்க வக்கணு எல்லாமே இது பண்ணுனால
போட்றீங்களா ஸ்கீம்ல ஏதாவது சேவிங்ஸ் பண்றீங்களா
இல்ல என்னன்னு தெரிலங்க எ ஹஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறே என்னன்னு தெர்ல அ இதெல்லா நா ஷேர் பண்ணிக்க மாட்டோ நாங்க ம்
அது இருக்குல்ல அப்டி இல்லங்க அவுங்க பண்றாங்கன்றது ஒரு பக்கோ இருந்தான்லு நம்மளோட குடும்ப செலவுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பெர்சன்டேஜாவது நம் ப ஒரு சேவிங்ஸ்
கண்டிப்பா ம்
நா அதுதா சொல்ரேன்ல இங்க எங்க வீட்ல இந்த மாதிரி அதனால நம்மளா எதாது பண்றோ அப்டினு போது எதாவது இது பண்ணிட்டு சேவிங்ஸுன்னு போது நா எப்டி கோல்டோ அந்த மாதிரி சேவ் பண்லனா
பண்ண முடியலங்க அதுதா ரொம்ப கஷ்டமா ருக்கே அப்டி இப்டின் செலவாயிடு து
நீங்க ரொம்ப அதிகமா வேணாங்க இப்ப நீங்க எப்டி சொல்றது ஒரு மாசத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு அவுங்களுக்கு எடுத்து வைங்க ஆக்சுவலி நானு இன்னு அது பண்ணல இந்த மாசத்துல ருந்து பண்ணலா அப்டின்னுதா இது பண்ணிட்டு இந்த மாசமே இவ்ளோ நாள் ஓடிடுச்சு பாப்போ இப் போ என்னுடைய இதுக்கு உன்னு என்னுடைய ரொட்டின்க்கு உன்னு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் சு அவரோடைய இன்கம் தேவப்படுது அதுக்கப்பறமேட்டா யோசிச்சுருக்க மாசத்துக்கு ஆயிர ரூபாவது எடுத்து வெக்கனு ஆனா அந்த ஆயிர ரூபாவ எப்டி எடுத்து வெக்கிறோ அப்டின்னும்போது பொதுவா ஐநூறு ரூபாவு என் பொண்ணுக்கு நூரூபா என் பையனுக்கு நூரூபா
ம்
அப்டின்னு நாத்தனாறு பசங்க இருக்காங்க அவுங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எப்புமே நம்ம பசங்களுக்குதா அதிகமா அதனால அவுங்க ரெண்டு பேருக்கு சேத்து நூறு ரூபாவு எடுத்து வெ க்கனு டூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சா இது ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ஹண்ட்ரட் ஆயிடுச்சா
ஆமா
ஆ பொதுவா ஹண்ட்ரட் ருப்பீஸ் எதோ அர்ஜென்ட்க்கு எதுக்கோ செலவுக்கில்ல கைல காசு இல்லன்னும்போது அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ நம்ம திரும்பி எடுத்துக்லா அந்த சேவிங்ஸ்லருந்து அதனால அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்
சின்ன சின்னதா சேவிங்ஸ் பண்ணதா முடியுமே
பண்ணலாங்க அதுவே நீங்க பண்ணீங்கள்ள வருஷத்துக்கு நீங்க மாசத்துக்கு நூறு ரூபானா வருஷத்து க்கு அதுவே ஆயிரத்தி இரநூறு ரூபா ஆயிடுது
ம்
இல்ல கெடைக்கறப்ப புது நோட்டெல்லா இருக்கல்ல இல்ல டென் ருப்பீஸ் காயின்லா வந்ததுன்னா சேவ் பண்ணுங்க புதுசா நோட்டு வருதுல்ல புதுசா வருல்ல நீங்க நா என க்கு லைட்டா புதுசா தெரிஞ்சாலே அத நா சேவிங்ஸ்க்கு வெச்சிருவங்க
ம் சூ
ஒளிச்சு வெச்சிருவ அது வந்துட்டு எக்ஸ்பென்ஸ்ல காமிச்சிருவ ஆ இருவது ரூபா பிஸ்கெட் வாங்கிட்ட அப்டின்ட்டு காமிச்சு அத எடுத்து வெச்சிருவன் இது இவுங்கள பொறுத்த வரைக்கு அது செலவாயிடுச்சு என்ன பொறுத்த வரைக்கு அது சேவிங்ஸு
ஆ
அப்டி புதுசு புதுசா இது பண்ணி கொஞ்சோ நா பதுக்கி வெச்சதுனாலதாங்க இப்போ வந்துட்டு ஒரு எப்டி சொல்றது இந்த ஃபைவ் இயர்ஸ்ல வந்துட்டு நா ஒரு அ கேண்டி கே கிட்ட நா சேவ் பண்ணி வெச்சிருக்க
செமங்க செமங்க சூப்பர்
ஹண்ட்ரட் ருப்பீஸ் நோட்டு புதுசா வந்தாலு எடுத்து வெச்சிருவன்
அ அது வந்து எப்டியாது எடுக்க வேண்டிய சூல்நில அந்த மாதிரினா வந் துருது அது எனக்கு வந்து ம்
ஏன் எப்ப என்ன பொறு என்ன பாத்தீங்கனா எப்டியு வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ கே கிட்ட நா வந்து பண்ணிருக்கலாம் இங்க வந்துட்டு சிட்டிவெஷன் தெரியாம இல்ல அந்த மாரிடுச்சு அதிலிருந்துதான் கை வெச்சு கை வெச்சு கொஞ்சோ ஓரளவுக்கு போயிட்டுருந்தது ஆனா அது நம்மளுடைய அமௌண்ட்டு நாம சேவ் பண்ணதுன்றது இங்க தெரியாது நம்ம பண்ணாலு நீ என்ன பண்ண அப்டின்ட்டுதா நம்மள கேப்பாங்க அதுக்கா கவே நா ஒரு நாலு மாசோ வந்துட்டு எதாவது ரொம்ப ஃபினான்ஷியலாவு இங்க கொஞ்சோ கஷ்டமா இரு க்கா அதனால வேல க்கு போலா அப்டின்ட்டு ஒரு ஃபோர் மந்த் நவம்பர் லாஸ்ட்ல போயிட்டு ஜாயின் பண்ண வேலைக்கு பிப்ரவரி வரைக்கு வேலைக்கு போன பிப்ரவரி சின்ஸ் மார்ச்ல நா ரிலிவ் ஆன என்னோட மாமியார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறோ தா போனோ கொ கொழந்தைய பாத்து க்கிறே அப்டின்னு சொல்லிட்டு ஆனா ஒன் மந்து தாங்க ஆச்சு ஒன் மந்த்லயே அவங்களால முடியாதுன்றத சொல்லிட்டாங்க
உம் உம்
அப்புறமேட்டா என்ன பண்றது முடியாதுன்னு ஒரு மாசத்துக்கு அப்புறோ சொன்னப்போ நா ஒன்னு ஒரு ரெண்டு மாசோ எக்ஸ்டென்ட் பண்ணி இழுத்துட்டு போனே ஏன்னா கேஷ் ஆன் டெபாசிட் வந்து பிடிச்சடு புடிச்சட்டாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு நம்ம ப்ராப்பர் ரெசிகனேஷன் கொடுத்தா மட்டுந்தா அந்த அமௌண்ட் நமக்கு ரிட்டன் வரு நம்ம இருக்ற சிச்சுவேஷனுக்கு ஃபைவ் தௌசண்ட்ன்றது பெரிய அமௌண்டு எனக்கு வந்து ஒன் மந்த் ரெண்ட் அது
உம் ஆமா ஆமா ஆ
அதனால அந்த அமௌண்ட் பரவாயில்ல விட்டுடுன்னு சொல்லிட்டாரு என்னோட ஹஸ்பண்டு சொன்னா அது ஒரு மாசோ வாடக கொடுக்கலாங்க ஒரு மாசோ வாடகைக்கே நம்ப செஞ்சு ஆ கஷ்டப்பட்டு நம்ப செஞ்சுருக்கோ அதுவு ஸ்டார்ட்டிங்லலா அவ்வளோ டார்ச்சல் இருக்கு அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கே முடில ன்னாலு எயிட் ஹவர்ஸ்ன்னுவாங்க ஆனா பத்து மணி நேரோ கிட்ட கூட நா ஒர்க் பண்ணியிருக்கே
ம்
அவ்ளோ கஷ்டோ ஆமா ரிசப்ஷன் ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிடல் ரிசப்ஷன்னானு போது அதுவு எங்க எதுக் இதுக்கு முன்னாடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கே
செம்மங்க
அதுவு சேம் ஹாஸ்பிட்டல் சேம் ரிசப்ஷன் லைன் தா அங்கெல்லா அந்த அளவுக் ஸ்ட்ரெஸ் இல்லைங்க இது இல்லைங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஆஹ் ரிசப்ஷன் இன்சார்ஜாவு கூட நா ஒர்க் பண்ணிருக்கேங்க எனக்கு அந்த ரோஸ்டர் போடுறது அவங்க அவங்களுக்கு லீவு வந்து குடுக்குறது அவங்களுக்கு அட்டனன்ஸ் போடுவது இ இதெல்லா கூட வந்துட்டு நா மேனேஜ் பண்ணியிருக்கே அங்க அக்கௌண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு சில டைம் அக்கௌண்ட்ஸ் கால் வர்லன்னா அந்த அக்கௌன்ஸும் பாத்து குடுத்துருக்கே எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே தெரியலங்க
நீங்க அப்ப ஒரு தொழிலதிபர்ன்னு சொல்லுங்க
இதுல என்னங்க தொழிலதிபர் இருக்கு அங்க இருக் க்கற பேசிக் நம்ம போனா என்ன ஹாஸ்பிட்டல் போனா என்ன பேஷண்டோட பேரு கேக்க போறோ வய சு கேக்க போறோ ஃபோன் நம்பர் கேப்போ அட்ரஸ் கேப்போ உங்களுக்கு என் என்னா ஒடம்புக்கு பிரச்சன ஒங்களுக்கு ஒடம்புக்கு என்ன பிரச்சனன்னு கேப்போ ம் கேப்போ அவ்ளோதா அது கேட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவுங்களுக்கு ஸ்லிப்பு குடுத்துருவோ மேன்வல்லு பில்லு தா